ஆ மேடம் கேக்குதுங்களா
ஆ ஆ கேக்குது கேக்குது ஓகே இன்னைக்கி டாபிக் பாத்தீங்கன்னா ஹாரர் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாத்தோட லைஃப்லயு வந்துட்டு சும்மா ஒரு கெட்டுக்கதை மாதிரி ஆச்சும் ஏதோ ஒன்னு எல்லா நடந்திருக்கு நா நெனைக்கிற ஒவ்வொரு த்தரோட லைஃப்லயு இருக்கு நெனைக்கிற அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சு நடந்ருக்கா
ஆ நடந்தக்கு மேடம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரைடுக்கு போயிட்டு ரீ ட்டன் வரும்போது அங்க ஒரு டெத்து நடந்திருக்கு டாகி டெத டெத் நடந்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா கடவுள் வந்திருக்காரு வெடிய காத்தால மூண் மூன்ற மணி கரெக்டா மூணு டு மூன்ற மணி ஆ ரூம்ல யாருமே இல்ல ரூம்ல யாரும் இல்ல ஆ பாத்தீங்கன்னா இந்த மாரி ப்ரோ நா வண்டியோட நிகிறாரு ஆ இந்த மாரி இந்த எடத்தல தா நா சுத்திட்டுருக்க என் ஃபேமிலி கட்ட கொண்டு போய் ஆ சாமி கிட்ட சொல்லியிருந்த இங்கிருந்து வீட்டுக்கு கூடிட் போக சொல்லுங்க அப்டியின்டு சொல்லியிருக்காரு எனக்கு சாதாரண விஷயமா தா தெரிஞ்சுது கோயிலல போய் கேட்ட போது நீ அத தொட வேணா தொட்டைன்னா தொடவே வேண்டான்டாறு செரி இந்த மாரி தா வந்துச்சு செரி இது விட்றலாண்டு அப்டின்ட்டு அதையு விட்டுட்டே ரெண்டாவது பாத்தீங்கன்னா கூட படிச்ச ஃப்ரெண்டு கிளாஸ் மெட்டு அதாவது க்ளோஸ் எல்லா இல்ல ஆ பஸ்ட் ரேங்க் வாங்குவாப்புல நா அத அவ்ளோக்க கண்டுக்கவும் மாட் ஆ அந்த மாரி கேரக்ட்ரு இவரு ஒரு நாள் அந்த நா போற வழியில டெத் ஆயிட்டாரு ஆக்சிடென்ட் ஆகி ஆம்புலன்ஸ்ல உ காய்சல் வந்து இந்த மாரி ஆயிருக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்கு போ ஆக்சிடென்ட் ஆகி ஆம்புலன்ஸ் உள்ளக்கயே எறந்ட்டாப்பிள ரிட்டன் போயிட்டு ரிட்டர்ன் வர போது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த மாரி ஆ கனவுல வந்தாரு வந்துட்டு இப்ப இந்த சுடுகான் அ அந்த தெட்டன்பிஸ் சொல்லுவாங்கள சுடுகாடு அதுல பா பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்திங்க குழி வெட்டி குழிக்குள்ள கெடக்குறாங்க கூடவே என்னையு இழுதுட்டு போறாரு சே இது னா ரொம்ப ரொம்ப அகாபத்தா இருக்க மாரி இருக்குதே செரி பா அம்மா கிட்ட யார் கிட் சேரின் சொல்ல செரி நல்லாதான் இருக்காப்பிடினுட்டு வுட்டாச்சி ஆ அது ஒண்ணு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு பாத்தீங்கன்னா லுங்கி ஓகேங்களா ஆ லுங்கிது ஆமா இந்த மாரி சொன்னோ ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொன்னே இந்த மாரி வந்துட்டு
ஆ
ஆ கூட்டிட்டு போய் த தர்கால இத மந்திரிச்சு வுட்டாங்க செரி ஓகே அப்டின்ட்டு சால்வ் ஆயிருச்சு அப்டின்னு பாத்தா ஆ ஒரு பத்து நாள் கழிச்சு ஃப்ரெண்டோட அப்பா டெத்து ஆனா அவரு கட்டியிருந்த வேட்டிய அந்த அன்னைக்கி நா கா பாக்காம வுட்டுட்டே ஆனா அவரு தான் டெத் ஆவாருன்னு எனக்கு தோண்ல கடசியா ஒரு ரெண்டு ரெண்டு நாளைக்கி முன்னாடி அ சாமி இந்த மாரி இது வீட்டுக்கு கூட்டிப்போ அப்டின்ட்டு சொன்னாரு செரி நா கூட்டிட்டு போரேன்ட்டு பெட்ரோல் இல்ல பெட்ரோல் அடிச்சுட்டு வரே லா கிட்டா கொஞ்சோ வேகமா போனேங்க ஒரு ரிட்டன் வந்து அவரு கூட்டிட்டு போய் வீட்டுக்கு விடலான்னு பாத்தா இந்த ஒரு ஸ்டாப்லயே எறங்கிட்டாரு அதுக்கப்பறோ ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு ட்டு அவரு தூக்குமாட்டி எறன்ட்டாரு ஆனா எனக்கு தெரியல அ என்னோட ஊர் தா அப்பறோ ஃப்ரெண்டு கிட்ட கேட்குபோது டே ஃப்ரெண்ட ஆ அவ அவ கிட்ட சொன்னே ஏ இந்த மாரிடா பாஞ்சு நாளைக்கி முன்னாடியே ஓ கனவுல வந்தது நா அடையலா தெரியல எனக்கு என்ன ஏதுன்னு தெரில ஆனா என டெத் ஆகிட்டாரு அப்பறோ பாத்தீங்கன்னா செரி இதோ நா தர்க் அ இந்த தர்காப் போயிட்டு இத இதா ஆயிருச்சுல சேஃப்டி ட்டு வுட்டுட்டே மீண்டும் பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் எறக்க போறாருன்ட்டு எனக்கு ஒரு பத்து நாளைக்கி முன்னாடியே தெ தெரிஞ்சிச்சு ஆனா இவரு தான்க்கு தெரியல ஆனா உருவோ வேற ஆனா ப பத்து நாள் கழிச் வர சொல்றாங்க இந்த மாரி மாமா எறந்துட்டாரு அப்டின்ட்டு ஆனா அவரு தா அவரு பாத்தீங்கன்னா ரெண்டு சிகரேட் அடிப்பாரு ஆனா அது கனவுல பாத்தீங்கன்னா ரெண்டு சிகரேட் அடி ச்சாரு ஆனா வேற உருவோ ஆ அதுக்கப்பறோ தா தெரியுது இந்த மாரி இது இப்டி நடந்துக்கு இப்ப ரீசன்ண்டா இது முந்தா நேத்து நடந்தது ஆ அது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் டெத் ஆகுற மாரி இருந்தது ஆனா யாரு என்னன்னு எனக்கு கணிக்க முடியல ஆனா இப்ப ஏ நார்மலா ஆ இந்த மாரி வருது ஆனா இதுக்கு ட்ரை பண்ணா இத்தோ இந்த இது இப்டி கொண்டு போய் இப்ப மாரி ருக்குது ஆடானு
அப்றோ ம்
ந திங் பண்றது பாத்தீங்னா இந்த மாரி இது நா இந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட்ட வெச்சே நா இது பண்ணிட்ருக்கே நா அந்த தூண்டுதலோட போ போலான்ட்டு ரைட்ரா போகோன்ட்டு ட்ரை பண்ணிட்ருக்க ஆ வரவித் இந்த பஸ்ல இப்டி நடந்துச்சு
ஓகே ஓகே ஓகே ஆனா இதெல்லா பயப்படாம கொஞ்சல்லா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க ரொம்ப பெரிய விஷ்யந்தா ஆ இதே வந்தா வீட்ல பாத்தீங்கன்னா ஏ
சொல்லுங்க
ஆ வீட்ல பாத்தீங்கன்னா வீ ஆக்சுலி எங்க வீட்டுக்கு அ வீட் டுக்கு முன்னாடியேதா கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ருக்கு அ கவ்ர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா தெரியுல்ல நல்ல பெருசு அங்க மார்ச்ச ரி வரைக்குமே அங்கதா இருக்கு நம்ம வீட்டுக்கு கொஞ்சோ ஒரு எப்பிடி சொல்ற து ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் தா தூரோ வீடுலர்ந்து
ப
அ ஹாஸ்பிட்டல்க்கு அந்த ஹாஸ்பிட்டலோட ஓ பி கேட் வந்துட்டு வீட்டுக் முன்னாடி தா ஜஸ்ட்டு ஒரு ரோடு அதாவ்து நம்ப வீட்டுக் வந்துட்டு இப்டி எறங்கி வரணு இப்டி ஏற்னா மெய்ன் ரோடு ஆப்போசிட்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அவ்ளோ கிட்டதா நம்ப வீடு ஆ பாத்தீங்கன்னா மா அதா அந்த ஓ பி கேட்டுக்கு ஒரு கொஞ்சோ அந்த சைடு தா மார்ச்சரி இருக்கு அ எங்கருந்து அதாவ்து நா இருக்கற ப்ளேஸ்ல எங்க என்ன டெத் ஆக்ஸ்ரென்ட்டு இந்த மாதிரி வெஷோ குடிச்சது எ என்னென்ன கேசஸ் வருமோ அங்கதா வரு வேற எங்கயு போகாது அப்ப நார்மலி நாங்க இக்கற ஏரியலா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையல்லா இருக்கு அதுனால ஆறு மணி ஆனா சின்ன கொழந்தைகள்யு லேடிஸ் எல்லா வெளிய வரருது அவாய்ட் பண்ணீருங்க அப்டின்னல்லா சொல்லுவாங்க அ நம்மளு வந்துட்டு அவங்கள்க்கெல்லா நாலே என்ன எப்பிடி சொல்றது நம்பிக்கன்னா வெளியல போக ட்டாவு இருந்தாலு பயோ இருக்கு அப்பவு நா யோசிப்ப அதெல்லா சும்மா அப்டி எல்லா நானு நெனைப்ப ஆனா பாத்தீங்கன்னா நைட்டு ஒரு நாளு சித்தப்பா வந்து அ எதோ ஒரு பிஸ்னஸ் விஷ்யமா அ எங்யோ போய்ட் டு நைட்டு வந்து வரற்துக்கு மிட் நைட் டு வந்து த்ரீயோ க்ளாக் சம்திங் என்னமோ ஆயிர்ச்சு
ம்
அ அப்போ அவுரு அவுர் ஃப்ரெண்டு சின்ன ஆல்டோ கார்ருக்கு பாத் திருக்கீங்ளா அதுல தா போயிருக்காங்க அங்க போய்ட்டு இந்த மிட் நைட் த்ரீயோ க்ளாக் கு வீட்டுக்கு வரும்போது அ என்ன பண்ணீட்டாரு அந் த அ ஃப்ரெண்டு் தா ட்ரைவ் பண்றாரு சித்தப்பா பக்கத்துல உக்காந்துட்ருக்கறாரு அவுரு இன்ன பண்ட்டார்னா கரெக்ட் டா போய்ட்டு அ மோஸ்ட்லி யாருக்கு தெரியாது அதுதா மார்ச்சரி ரோடுன் அது யாருக்கு தெரியாது அ யாரு போக மாட்டாங்க அவுரு இன்னா பண்ட்டாரு செரி வண்டி திருப்பீட்டு நா உங்க வீட்டுகிட்ட நிறுத்துறே அப்ப எனக்கு உங்கள எறக்குனது அப்டியே போயிர்லால்ல அப்டின் சொல்லிர்க்றாரு அப்போ ஆஷ் செரின்னு சொல்லிட்டு அவரு என்ன பண்ணிட்டாரு போயி வண்டி இப்டி திருப்பும் போது மெதல்ல இப்டி டர்ன் பண்ணி கொஞ்ச மேல போகும்போது கரெக்டா அந்த மார்சரி ரோடுக்கு போயிட்டாரு அ ரோட் டுக்கு போனது சிதப்பா என்ன சொன்னாரு நீ ஏன்டா இந்த வழி போற அப்டின் சொல்லி இருக்குறாரு இந்த வழியல்லா ஏ இந்நேரத்துல போறேன் மாதிரி கேட்டிருக்கிறாரு அப்ப அவரு என்ன சொல்லிருக்காரு நீங்க கொஞ்ச பேசாம இருங்க இந்நேரத்துல இந்த ரோட்ல பாருங்க ஆள் எல்லா நடக்கறாங்க உங்களுக்கு என்ன இவ்ளோ பயோ வண்டிக்குள்ளார இருக் குர உங்களுக்கு என்ன பயோன ஆளு நடக்கறாங்களா அப்டின்னு சொல்லி அவுரு கேட்ருக்குறாரு அப்போ எங்க ஆள் நடக் குராறுன் பாத்தீங்கன்னா அங் ஆக்சுவலி இப்ப நம்ம ரோடு கிராஸ் பண்ணும் போது ஒரு வண்டி வந்துச்சுன்னா நம்ம இப்டி கை காட்டிட்டு நம்ம கிராஸ் பண்ணுவோ பாத்துருக்கீங்ளா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு வண்டிக்கி கை காட்டிட்டு கிராஸ் பண்ணிருக்கிறாரு அது எங்க சித்தப்பா கண்ணுக்கு யா தே அங்க ஒரு ஆள் இருந்த மாரியே தெரில ஆனா அ அ அந்த அங்கிள் அந்த டிரைவர் அவரோட ஃப்ரண்டுக்கு வந்துட்டு இப்டி தெரிஞ்சிருக்குது அப்போ ஆளா எங் கடா அப்டின்னது சீக்கிரோ அவுங்க வந்து நீ சீக்கிர என்ன வீட்டுக்கு விடு இவுரு பயந்துட்டு இருக்கிறாரு என்ன வீட்டுக்கு விடு அப்டின் சொல்லிட்டு அ இவரு இப்டி ஆ வீட்டுக்கு விட்டது இவுரு எறங்கி வன்டாரு வந்துட்டு அவுரு வந்து அ அவரோட வீட்டுக்கு போகுற வழி அ பாத்தீங்கன்னா வண் டில வந்துட்டு அ நல்ல த்ரோ ஆல்டோன் பாத்தீங்கன்னா சின்ன வண்டி தானே ஒரு நல்ல வெயிட்டு வண்டி காலி வண்டி யாருமே இல்ல நல்ல வெயிட்டு வந்துட்டு பேக்ல ஸ்டோர் பண்ணா எப்டி வண்டி மேட் டெல்லா ஏறும்போது ரொம்ப கஷ்டபடுமே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது இ ஆ அந்த மாரி ஃபீல் ஆயிட்டு இவரு வ ஆ ஓட்றாரு ஓட்றா வண்டி மேடு ஏற மாட்டிங்குதாமா அ என்ன என்ன பிரச்சன டயர் ஏதாச்சு பஞ்சர் ஆயிர் சானுல போய் எறங்கி போய் பாக்குறாரமா எந்த பிரச்சனையு இல்ல ஆனா இவுருக்கு வந்து ட்டு வண்டில போயிட்டே இருக்கும் போது தோணி இருக்கு வண்டில யாரோ இருக்குற மாதிரி பேக்ல யாரோ உக்காண்டு இருக்குற மாதிரி கரெக்
ம்
வந்துட்டு அவுரு தனியா இருக்கறதுனால பெருசு தைன்மயா பெருசா மைண்ட் பண்ணிக்காம என்ன பண்ணிட்டாரு ஆ எறங்கினு டயர் ஏதாச்சு தா பிரச்சனையா அப்புடின் சொல்லி அ அந்த மிட் நை ட்ல ரோட்ல எறங்கி டயர் எல்லா செக் பண்ணி இருக்குறாரு எந்த பிரச்சனையு இல்ல ஆனா அந்த கேப்ல பாத்தீங்கன்னா டோர் தெறக்குற டைம்ல அதுக்கப்புறோ சும்மா ஜஸ் டு டோர் தெறந்து அந்த வண்டி சுத்தி ஏதாச்சு பிரச்சன இருக்கான் பாத்துட்டு வந்து வண்டி எடுக்குறாரு வண்டி அவ்ளோ ஸ்மூத்தா போகுதாமா அப்ப நெக்ஸ்ட் டே வந்துட் டு அவரு சொல்றாரு நம்ம பாத்தவர் வந்துட்டு லிஃப்ட கேட்டுட்டு அவ்ளோ தூரோ வந் தாரு அதுனால அதுதா அப்டின்னது ஆனா இது இந்த விஷயத்துல வந்துட்டு சித்தப்பா ரொம்ப பயந்துட்டாரு என்னா ஒருத்தரோட கண்ணுக்கு தெரியுது அது அது என்னா சொல்லி கேள்விப்பட்டுருக்கே செலவங்க கண்ணுக்கு அது தெரியு அந்த அ அந்த ஆத்மாவா என்னமோ தெரியு பட் ஆனா செலவங்க கண்ணுக்கு அது வந்துட்டு கண்டிப்பா தெரியாதுன்ற மாதிரி எல்லா சொல்லியிருப்பாங்க இதை விட வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஓவரால வீட்டு பக்கத்துல நடக்கு நைட் பாத்தீங்கன்னா கரெக்டா டூ ஓ கிளாக் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே அ ஒரு அழுகற சவுண்ட் கேக்கு யாரோ அழுகுற மாதிரி அப்படி கதரி அழுகுற மாதிரி கேட்கு அந்த எவ்வளோக்கு எவ்வளவு அந்த சவுண்டு அ ரைஸ் ஆகுதோ அவ்வுளோக்கவுளோ நாயிங்களு கொறைக்க ஆரம்பிக்கு ஊளவிட ஆரம்பிக்கு அப்படியெல்லா நடக்கு இந்த டாபிக்கபத்தி பேசனதுல டைம் போனதே தெரியல நெக்ஸ்ட் டாபிக்ல பேசிக்கலா
ம் ஓக்கே மேடம்